ஆஹ என்னப்பா பண்றீங்க
ஆ நானா இல்ல ஒர்க் இல்ல அப்டியே ஜாலியா இருந்தே டி வி பாத்துட்ருந்தே நல்ல மூவி போட்ருந்தா துரந்தர்
ஓ அதெல்லா பாக்க ஆரம்பிச்சுட்டீங்களா அந்த அளவுக்கு டைம் இருக்கு அப்ப உங்களுக்கு
உம் இப்போ கொஞ்ச நாளா வந்துட்டு அரசியல் படங்கள் அரசியல் எல்லாமே பாக்க ஆரம்பிச்சுட்டோம்ல்ல
சரி சரி பாருங்க பாருங்க தப்புல இன்னக்கி ஒரு நல்ல கனவு பாதுடு எந்திரச்சேப்பா காலையில எந்திரக்கும் போதே சில டைம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கெட்ட கனவா வரும் ரொம்ப பீல் பண்ற மாதிரி இருக்கும் அதுவும் நம்மளுக்கு அப்செட்ட இருக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு கனவை பாத்துட்டு தான் எந்திரிச்ச த உண்மைய சொல் ஒரு நல்ல மூட்ல எந்திருச்சு நைட்டு தூங்குனது இதனைக்கும் லேட்டு காலையில லேட்டா எந்திரிக்கணும் ஒரு ஏழு மணிக்கு ஏழரைக்கு எழுந்திரிச்சா போதும்னு நினைச்சிட்டுதான் படுத்தேன் ஆனா ஆறே முக்காலக்கே கண்ணு முழுச்சுட்டேன் ஒரு நல்ல ஃபீலோட எந்திரிச்சதுனால அப்டியே ஒர்க் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுடேன்
ஓ சரிங்க சரி சரி நல்ல கனவு போல இருக்கு என்ன கனவு
என்ன கனவுன்னா எங்க அம்மாவும் சிஸ் சேந்து புதுசா ரு வீடெல்லாம் கட்டியிருந்தாங்க இருந்த வீட ஆல் ப்ரூப்பண்ணும் அப்டின்ற ஒரு ஐடியாவே அவங்க எப்வும் சொல்ல மாட்டாங்க ஆனா அவங்க புதுசா ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு கட்டியே முடிச்சாச்சு பத்தா எங்களுக்கு முன்னாடி ஊஞ்சல் எல்லாம் போடுற மாதிரி ஒரு சின்ன வராண்டா உள்ள போனா பெரிய ஹாலு அதுக்கு பக்கத்துல ஒரு பெட்ரூம்மு இன்ன அந்த வராண்டாவோட சைடு்ல போனா கிச்சனும் பின்ன அங்கயும் வந்துட்டு கிச்சனோட ரெண்டு சைட்லயும் பாத்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் வருது கிச்சன் கிட்டயே கொஞ்சம் டைனிங் டேபிள் போடுற மாரி இடம் இருக்கு அந்த மாரி ரொம்ப பெரிய வீடா ஒரு மூணு பெட்ரூம் இருக்கிற மாரி அவங்க அம்மா ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணிக்கலாம் நான் ஒண்ணு பின் எங்க அக்கா வந்தாங்கன்னா அவங்க ஒரு ரூம் ஸ்டே பண்றதுக்கு அப்படி எல்லாமே பாத்தா ஒரு டபுள் சைஸ் காட்ல டபுள் கார்ட் சைஸசர் கிங் சைஸ் சொல்லுவாங்களே அந்த காட் எல்லாம் போட்ட மாரி நல்லா செட்டப்பா வச்சிருந்தாங்க எங்கிட்ட கூட சொல்லாம நல்ல வீடெல்லாம் கட்டிருக்கீங்க சூப்பரா இருக்கு அப்படின்னுல்லாம் சொல்லிட்டு ஒரு நல்ல மூட்லயே எந்திரிச்சுட்டேன்
ஓ சரிங்க சரி சரி அப்போ உங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அவங்க நடத்துறக்கு தயாரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன்
உம் கண்டிப்பா ஏன்னா சில டைம் வந்து நம்மளுக்கே தெரியாம நல்லது நடக்கலாம் ஒன்னும் இல்ல திடீர்னு லாட்ரில யாருகாச்சும் கிஃப்ட் எல்லாம் விழுகுது பாத்தீங்களா பிரைஸ் விழுகும் அந்த மாரி விழுந்து ஒரு ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ விழுந்துருச்சுன்னா இப்ல்லாம் கோடி கணக்கல நார்மல் லாட்டரியே வர ஆரம்பிச்சிருச்சு பஸ்ட் பிரைஸ் ஒரு கோடின்னுட்டு பம்பர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு கோடி ஓணம் பம்பரு அது இதுன்னு சொல்லி விடுறதெல்லாம் அந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு விழுந்துருச்சுன்னு வைங்களே ஆளுக்கு ஒரு வீடு அந்த மாரி வாங்கிடுவாங்கல்ல
ஆஹ கண்டிப்பாங்க அது ஒரு சந்தோஷமான லைப் தான் அதே மாதிரி எனக்கும் நானும் சில கனவுகள் கண்டிருக்கேங்க நான் வந்துட்டு மோஸ்லி வந்துட்டு எனக்கான கனவு எப்படி காணுவேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஏதாவது எதிர்காலத்துல ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அதுக்கேத்த மாதிரியான கனவ தான் நான் காணுவேன் அஹ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எங்க அப்பா இறந்த சமயத்துல வந்துட்டு எங்க அப்பா கனவுல அடிக்கடி வருவாருங்க வந்து ஏதாவது ஒண்ணு ஒன்னா சந்தோஷமான விஷயத்த சொல்லுவாரு இல்லன்னா ஏதாவது வ ஒரு இந்த மாதிரி நீ கஷ்டப்பட போற அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தாவது சொல்லுவாரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துட்டு நடக்க போறத எங்க அப்பா எனக்கு முன்கூட்டியே சொல்லுவாரு
ஓ பரவாயில்லையே ஏன்னா இந்த மாதிரி இறந்தவங்க பொதுவாவே கனவுல வந்தாங்க அப்படின்னா அத வந்துட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு ஆபத்தை வந்து இன்பார்ம் பண்றதுக்காக வராங்க அப்டின்ற மாரி தான் எல்லாருமே ஒரு இதா சொல்லு சொல்லுவாங்க அதுலயும் வந்து ட்டு இந்த மாரி பிளட் ரிலேஷன் நம்மளுடைய அப்பா அம்மா அப்டி இல்லன்னா நம்ம கூட பிறந்தவங்க சில டைம் இறந்துஇருப்பாங்க அவங்க ரீசண்டா இறந்திருப்பாங்க நம்ம அதே பீல்ல இருக்கும் போது அவங்க வந்து டரீம்ல நம்மளுக்கு ரொம்ப ஆபத்தான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படின்றப்போ சின்னதா வந்து ஏதாச்சும் அலர்ட் பண்ற மாதிரியோ இல்லைன்னா அவங்க முகம் சோகமா இருக்கற மாதிரியோ அவங்க பீல் பண்ற மாதிரியோ அப்பிடி எதாச்சும் காமிச்சு குடுத்துட்டு போவாங்க இது எனக்குமே ஒன்னு ரெண்டு தடவ எக்ஸ் எஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு
ஓ செரிங்க செரி செரி அ எனக்கு அப்டி வந்துட்டு எங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு டைம் வந்துட்டு எனக்கு எங்க அப்பா என் கையில வந்துட்டு காசு குடுக்குறாரு ஆஹ் பொதுவா கனவுல பணத்த பாத்தா கெட்டது நடக்கும்ன்னு சொல்லுவாருங்க ஆனா எனக்கு அப்படி இல்ல எங்க அப்பா வந்துட்டு என் கையில பணம் கொடுக்குறாரு பணம் கொடுத்து இந்த இது வச்சு கூம்பது நான் எனக்கு இருக்குச்சா பணம் எனக்கு வேண்டா நான் எங்க அப்பாவ அச்ச அச்ச தான் கூப்பிடுவேன் எனக்கு பணம் வேண்டாச்சா எங்கிட்டயே பணம் இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன் அன்பார்ஷ்னேட்ழி அன்னிக்கி நானும் எங்க வீட்டுக்காரும் கேரளா போறோம் கேரளா போயிட்டு சின்னத சும்மா எங்க வீட்டுக்காரங்க சொன்னிந்த லாட்டரி எடுக்கணும் டிக்கெட் எடுக்கணும் ரொம்பே சொல்லிட்டு இருப்பாரு சரின்ட்டு நான் ஒரு பத்தம்பதுவா ஒரு நம்பர் எடுத்து வச்சேங்க அன்பார்னேட்ழி எடுத்த ரெண்டு நம்பர் வந்து பத்தாயிரம் பத்தாயிரங்கற மாதிரி எனக்கு பி சுழுந்துருச்சு சி அஞ்சாயிரம் அஞ்சாயிரம்ங்கிற மாதிரி ரெண்டு ப்ஃறைஸ் விழுந்துருச்சு சோ எனக்கு அப்படியே வந்துட்டு என்னால நினைச்சே பாக்க முடியில எங்க அப்பா வந்துட்டு எனக்கு எப்படி பணம் கொடுக்குறாரு பணம் கொடுத்தோனே இந்த மாதிரி நான் கனவு காண்றேன்
உம் பரவாயிலயே நல்ல கனவுதான்ங்க உண்மே சொல்லணும்னா ஏன்னா இதெல்லாம் சில டைம் வந்து ரேரா தான் நடக்கும் ஆனா எனக்கு பாத்தீங்கன்னு வைங்களே கனவுன்றதே அதிகமா வராது ஏதாச்சும் ரொம்ப எஃபெக்ட் பண்ற மாரிதான் ஒரு சில கனவு வரும் ஏதாச்சும் இந்த நமக்கு தெரியாத ஒரு இடத்துல போயட்டு மாட்டிக்கிட்ட மாதிரி அப்படி இல்லன்னா வீட்டுல இருக்க அங்க கூட ஏதாவது ஒரு பங்க்ஷன் பங்க்ஷன் செலப்ரேட் பண்றது இல்லனா நம்ம கொழந்தைங்கல போட்டு ரொம்ப அடிக்கிறோம் அந்த மாரி டைம்ல நாமளே பீல் பண்ணுவோம் இவ்வளவு அடிக்கிறமே அது சரியில்லையே அப்படின்ட்டு அப்ப அத வந்துட்டு கனவுல வந்து தப்பா காட்டுற மாதிரியோ இல்லைன்னா தேவையில்லாம ரொம்ப அவங்கள அடிக்கிறது அஹ நம்ம மனசையே உறுத்திக்கிற மாரி இல்ல அதனால அவங்களுக்கு ரொம்ப பெருசு ஏதாச்சும் ஆபத்து வந்துருச்சு அவங்க நம்மள விட்டுட்டே போறாங்க அப்படின்ற மாரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கற மாரியே எனக்கு கனவுல வரும் சில டைம் பா்த்தீங்கன்னா நான் அதனா கனவுல அழுவேன் பாத்தா கண்ல நஜமா தண்ணியே வந்திருக்கும் ஏ இப்ப என் பையனுக்கு அஞ்சு வயசுதான் அவனே சில டைம் பாத்தீங்கன்னா அழுதுட்டே எந்திரிப்பான் என்னன்னுப்த்தா என்ன கனவுல நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க பின்ன கனவுல நீங்க இறந்து போயிட்டீங்க அப்படின்னுல்லாம் சொல்லி அழுதுகிட்டே அவன் கூட எந்திரிப்பான் அந்த மாதிரி எனக்கும் ரியலா பாத்தீங்கன்னா கனவுல அழுவேன் ஆனா இங்க பாத்தீங்கன்னா கண்ணு முழிச்சுட்டு தொட்டு பார்த்தா முகத்துல கண்ல எல்லாம் அப்படியே தண்ணியா வந்திருக்கும்
ஓ சரிங்க அந்த மாதிரல்லாம் கனவு கண்டிருக்கீங்க நீங்க நான் வந்துட்டு எனக்கு எந்த மாதிரி கனவு இன்னொரு கனவு கூட எனக்கு வந்திருக்கு அதாவது என்ன பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஹ் இந்த என்ன சொல்றது அஹம் ஏதாவது ஒரு நாட்டுல இருந்து ஆஹ் படை எடுத்து வர மாதிரியும் அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது குண்டு எல்லாம் நம்ம மேல போடுற மாதிரியும் அதுல இருந்து நானும் என் ஃபேமிலிய எல்லாம் தப்பிச்சு தப்பிச்சு ஓடுற மாதிரி இந் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நிறைய கனவுகள் கண்டிருக்கேன் சோ அந்த மாதிரி கனவு நடக்கும் போது நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி சில கனவுகள் கூட நான் கண்டிருக்கேன் ஆனா அது பெருசா எனக்கு எதுவும் பளிச்சது கெடையாது நிலநடுக்கம் வர மாதிரி கனவு கண்டிருக்கேன் வெள்ளம் வர மாரி கனவு கண்டிரு க்கேன் இந்த மாதிரி எல்லாம் நான் வந்து கனவு காணும் போது எனக்கு வந்துட்டு அதெல்லாம் பளிச்சிருக்கு உதாரணத்துக்கு நான் சின்ன வயசுல இருக்கும் போது பெரிய அல வந்து க தண்ணி எல்லாம் எல்லாத்தையும் மூழ்கிற மாதிரி எல்லாம் கனவு கண்டிருக்கேன் அந்த அலையில நான் மாட்டி சிக்கி மூச்சு திணர்ற மாரி எல்லாம் கனவு கண்டிருக்கேன் ஆனா அது கனவு கண்டு எனக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த சுனாமிங்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயம் வந்துச்சு அப்படின்னுலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது இப்ப நான் வந்து சின்ன புள்ள அந்த சின்ன வயசுலயே எனக்கு அந்த மாதிரி கனவு வந்திருக்கு நான் எங்க அம்மாட்ட பயந்திருந்து சொல்லியிருக்கேன் ம் அம்மா இந்தமாரி பெரிய கடல்லல வந்து என கூட்டிட்டு போயிருச்சு நான் அத மாட்டிக்கிட்டேம்மா அப்படின்னுல்லாம் நான் சொல்லியிருக்கேன் எங்க அம்மா சொல்லுவாங்க பரவாயில்ல கடலுள்ள நீ போற மாரி கனவு கனா நல்லதான் அப்படின்ட்டு இருக்காங்க ஆனா அது வந்துட்டு நல்லது கெட்டதுன்னு கெடையாது பியூச்சர்ல இந்த மாரி வருங்குறது எனக்கு முன்னாடியே பிடிட் பண்ற மாரி கனவெல்லாம் வந்திருக்கு ஏன்ன தெரியல இந்த மாதிரி எனக்கு என்ன மாதிரி பியூச்சர்ல என்ன நடக்குமோ என் லைப்ல என்ன நடக்குமோ இன்சிடென்டு நடக்கறதெல்லாம் அது வந்துட்டு எனக்கு ஒரு கனவா வந்துருதுங்க
சிலவங்களுக்கு அந்த மாரி நடக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு ஒண்ணும் அத பத்தி அதிகமா திங்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சிலவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அந்த மாரி நடக்கும் ஏன்னா சின்ன வயசுல எல்லாம் நம்ம எத பத்தி திங்க் பண்ண போறோம் ஆனா சம்பந்தமே இல்லாம கனவு வரும் அது ரியலா நடக்கவும் செய்யும் ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கனவுன்றதே வராது அடிச்சு போட்ட மாதிரி அப்படியே தூங்கிருவேன் தூங்கி எந்திரக்கும் போது சில டைம் அந்த லாஸ்ட் மூணு மணியோ நாலு மணியோ இல்லைன்னா எந்திரிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியோ வச்சு த ஏதாச்சும் கனவு போய்ட்டு இருக்கும் அதுதான் எனக்கு வந்து ஞாபகத்துல நக்கும் நெறைய டைம் பாத்தீங்கன்னா இந்த பிரெக்னன்டா இருக்கற மாதிரி மறுபடியும் கெழந்த பொறக்கற மாரி அத எப்படி வளத்துவன்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி இப்படி எல்லாம் தான் நெறைய கனவு எனக்கு வந்துட்டு இருக்கோம் நீங்க சொல்ற மாரி மழை இடி போரு புயலு இதெல்லாம் எனக்கு வந்ததே இல்ல
நான் வந்துட்டு இந்த பாபா வாங்கி எல்லாம் சொல்லுவாங்க தெரியங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா எதிர்காலத்த பரெடிக்ட் பண்ற மாதிரி அவங்க எல்லாம் வந்துட்டு மனசுல டக்குனு பட்டது சொல்லுவாங்க எனக்கு அந்த மாதிரி வராது போல கனவு கண்டதெல்லாம் தான் என் பஃபயூச்சர்ல என்ன நடக்குமோ அதுவாதான் கனவா போல அந்த மாதியானா நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் கனவுல கண்டிருக்கேன் அதே மாதிரி வேற்றுக்கிரக வாசிகள் வந்துட்டு கீழே வர மாதிரியும் அவங்கனால பெரிய ஆபத்து வர மாதிரியும் ஏன் இவ்ள தூ நம்மளுடைய இந்துபடி வந்து பாத்தீங்கன்னா கல்கி அப்டிங்ற ஒரு அவ அவதாரம் வரும்ன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல அந்த மாதிரி கல்கி அவதாரம் வந்துட்ட மாதிரியும் அந்த கல்கி அவதாரம் ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரியும் எல்லாம் நான் கனவு கண்டுருக்கேன் இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டா எனக்கே தெரியிலீங்க பட் இந்த மாதிரில்லாம் நான் கனவு கண்டு வச்சிருக்கேன்
ம் சரி நடந்தா அந்த டைம்ல உங்களுக்கு மறுபடியும் நான் அந்த டைம்லே கால் பண்றேன் எவ்வளவு எமர்ஜென்சி சுச்சுவேஷனா இருந்தாலும் பாய்ங்க
பாய்ங்க